வணக்கங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ வணக்கம் தோழி நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே
தோழி கேக்குதா உங்களுக்கு ஆ சாப்ட்டீங்களா தோழி இன்றைய பொழுது நல்லா ஆ செரிங்க தோழி நல்லா போணுது தோழி
ஆ செரி இட்லி தா மதியானோ கீர சாம்பாரு வெச்சி சாப்பிட்டோ இன்னிக்கு செவ்வாக்கெழம அதனால அசைவ உணவுகளுக்கு வேல இல்ல ஆ கீர சாம்பார் வெச்சி சாப்ட்டாச்சி இப்பொழுது இட்லி வெச்சி மங்காய் சட்னி வெச்சி சாப்ட்டோ
ஆவ் நானு இன்னிக்கு பாத்தீங்கன்னா கீர சாம்பார் தா வெச்சே நைட்டு இட்லி வெச்சி வெங்காய சட் ட்னி வெச்சே தோழி
ஆ வெங்காய சட்னி செய்முறை சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு நா ஞம் செஞ்சிருக்க ஆனா எனக்கு வந்து அவ்வளவா ஞாபகத்துல இல்ல அப்டினு ஏனா நம்ம ஒரே மாதிரி சட்னிய தான திரும்ப திரும்ப செய்யிறோ ஓண்ணு தேங்கா சட்னி இல்ல மாங்கா சட்னி இது போல திரும்ப அதே ஒரே இது மாதிரியான அ சமையல தா நம்ம தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்குறோ வெங்காய சட்னி செய்ய நல்லா இருக்கு
ஆ சொல்ற தோழி கண்டிப்பா சொல்ற அ ஒரு நம்ம குடும்ப உறுப்பினர பொறுத்து இருக்கு நம்ம வெங்காயோ சேத்துக்கிறது வந்து தோழி ஒரு நாலு வெங்காயோ நம்ம கா இது பயன்படுத்துறோனா ஒரு ரெண்டு தக்காளி தோழி ஒரு சிறிதளவு புளி ஒரு நாலு பல்லு பூண்டு ஆ வரமெளகா இருக்குல்ல தோழி அது ஒரு நாலு அல்லது ஐந்து இது எல்லாத்தையுமே வாணலில வச்சி எண்ணெ ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில்ல இஞ்சி பூண்டு வெங்காயோ தக்காளி புளி இதெல்லா போட்டு வதக்கிட்டு தோழி ஆற விட்டு அரைக்கணு தோழி
இப்போ இதுலயே வந்து கு கடுகு இதெல்லா சேத்துருவீங்களா
ஆ ஆமாந் தோழி சும்மா கொஞ் ஆ சிறிதளவு சேத்துப்போ ரொம்பலா கெடையாது சிறிதளவு சிறிதளவு சேத்தா அதோட அ இஞ்சி பூண்டு புளி கொஞ்சோ சேத்துக்கணு தோழி
ஆ புளி சேக்கணு ஆனா இஞ்சி வைக்கணு அப்டின்னு எனக்கு தெரியல
அ ந் அ அ இந்த சைடு உள்ள இந்த பக்கோ உள்ள மக்கள்ல்லா வந்து புளி சேத்துதா தோழி செய்வாங்க
இல்ல புளி வைக் ஆ புளி புளி வச்சி ஆ புளி வெப்பாங்க அது தெரியு இஞ்சிங்கிறது இஞ்சி கடுகு அப்டிங்கிறது வந்து நா பயன்படுத்தினது இல்ல
அப்படியா தோழி அது வந்து இந்த செரிமானத்துக்காக கொஞ்சோ சேத்துக்கிறதா தோழி
அதாவது நம்ம தயாரிக்கிற அதையே தக்காளி சட்னியில தக்காளி இல்லாம மற்ற அது தக்காளிக்கு பதிலா இஞ்சி சேக்கணு
அப்படி இல்ல தோழி தக் தக்காளியு நாங்க சேப்போ தோழி அதோட கொஞ்சோ இஞ்சியு கூடுதலா சேத்துப்போ தோழி
ஓ தக்காளியு சேப்பீங்ளா
தக்காளி இரண்டு தக்காளி சேப்போ தோழி
ஆ
அதோட புளி கொஞ்சோ சேத்துப்போ தோழி
சரி
முடிந்தா கருவேப்பில இருந்தா கருவேப்பில்ல கொஞ்சோ அள்ளி ஒரு ரெண்டு கொத்தோ மூணு கொத்தோ உருவி போட்டீங்கன்னா அந்த வானொலில வதக்குறப்பயே பாத்தீங்கன்னா வாசன வீடு ஃபுல்லா வரு தோழி
அதாவது நீங்க சொல்றது வந்து இத இந்த நீங்க சொல்லும் செய்முறை வந்து நா ம் செஞ்சிருக்க அ நா எப்டி செய்வ அப்டின்னா அ எண்ணெ ஊத்திட்டு காஞ்ச மிளகா அப்றோ வெங்காயம் தக்காளி பழம் அம் இஞ்சி கொஞ்சோ சேத்துப்போ அது மாதிரி கருவேப்பிள்ள மல்லித்தல ஸோ இது மாதிரி சேத்து வச்சும் நா அரச்சிருக்க ஆ இன்னொண்ணு வேனா அப்டின்னாக்கா இஞ்சி போ இஞ்சி போடாம அ கருவேப்பில மல்லி அ கடலை பருப் ப்பு இருக்கு இல்லையா கடலன் பருப்பு உளுத்தம்பரு அத சேத்து அத கொஞ்சம் வறுத்துட்டு அப்றம் தக்காளி பழ வெங்காயம் எதுவுமே நார்மலா நம்ம சேக்கற மாதிரி காஞ்ச மிளகா ரெண்டு பச்ச மிளகா வச்சு அறப்பம் அதாவது கஞ்சே மெளக வப்போம் பச்ச மெளகவும் வப்பம் அது ஒரு விதமா
ஆமா தோழி பச்ச மெளகா வச்சு வச்சா அதோட சுவை வந்து வேற மாரி இருக்கும் காஞ்ச மெளகா வைத்தா அதோட சுவை வந்து தனிய இருக்குன்
ஆமா அது நம்ம வந்து கடல பருப்பு உளுத் உங்களுக்கு சேத்து செய்யும் பொழுது நான் அதுல வந்து பச்ச மெளகா காஞ்ச மெளகா ரெண்டுமே சேத்து செய்வேன் அ ஆனா நா வந்து சட்னி அப்டிங்கும்போது அதுல வந்து தக்காளி சேப்பேன் அதுதான் நா உங்க கிட்ட திரும்ப நா கேட்டேன் தக்காளி போடுவீங்ளா அப்டின்னு
இல்ல தோழி நாங்க வந்து தக் க்காளி சேப்போ தோழி ரெண்டு தக்காளி தாராளமா சேப்போன் ஒரு நடுத்தரம் மான ஒரு பழமா இருந்தா ரெண்டு பழம் சேப்போம் பெரிய பழமா இருந்ததுன்னா ஒன்னே ஒண்ணு சேத்துப்போன் தோழி
ஓ அப்டிங்களா அப்ப தக்காளி சேத்து நம்ம செஞ்சோம் அப்பனா அத் தக்காளி சட்னியா போயிடாதா
அதுல வ அதுல அதுலதான் தோழி இதுல நாலு வெங்காயம்னா அதுல ஒரு தக்காளி வெங்காயம் தா கூடுதலா வரும் தக்காளி தக் க்காளி வந்து கம்மியாதா வரும் தோழி இப்ப நம்ம க்காளி சட்னீனா இத கூடுதல நம்ம இத பயன்படுத்வோ ந்து
ம் ம்
உம்
அது எதோ நா வெங்காய சட்னி அப்டினா வெங்காயம் மட்டுமே வச்சுதான் அரைப்பாங்க அது நல்லா இருக்கும் ஆமா அது நல்லா இருக்கும் சட்னி வந்து நம்ம வந்து நல்லெண்ண நார்மலாகாது தாலிப்பும் போட்டுக்கலாம் இல்ல தாளிப்பு போடுல அப்டின்னா வெரும் நல்லெண்ணை மட்டும் ஊத்தி சாப்ட்டோம்னா நல்லாருக்கும் ஆ வெங்காயம் சின்ன வெங்காயமே அதுக்கு பயன்படுத்துவோ நாங்க வெங்காயம் சட்னிக்கு சின்ன வெங்காயம் தா நல்லா இருக்கும் அதோட ஆ அப்டிங் போது சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா ஆ இது பூண்டு இத மட்டுமே நம்ம வச்சு ட்டு நல்லா வதக்கிட்டு அதுல கொஞ்ஜோ புளி உப்பு வச்சு அரச்சோ அப்டின்னாக்கா அது நல்லா இருக்கும் தக்காளிய சேக்க மாட்டோம் அ தாளிப்பு தாளிப்பு போட்றோம் நா அதுல வந்து கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிள்ள கூடுதலா சேத்துப்போ அத போட்டு சாப்ட்டோம் அப்டி னா நல்லா இருக்கும் அப்டி இல்ல அப்டின்னாக்கா நம்ம வெறும் அ ம்‌ அந்த நல்லெண்ண இருக்குல்லயா நல்லெண் இப்ப சாப்ட்டோம்னா அதோடைய சுவையுமே நல்லா இருக்கும் இப்டிதா வந்து எங்க வீட்ல வந் து வெங்காய சட்னி செய்வோம்
அப்டியா தோழி சரி தோழி நம்ம எது எப் டி பயன்படுத்தனாலு அந்த அம்மில அரைச்சி சாப்புற ள்ள தோழி அதோட சுவை வந்து எதுக்குமே ஈடு வரவே வராது
நிச்சயமா அதாவது அ வ
தயார் பண்ற முறையா இருந்தாலு சரிதா நா தயார் பண்ற முறையா இருந்தாலு சரிதா தோழி அம்மில அரச்சோனா அது சுவையே வந்து வேற அளவு தான்
கண்டிப்பா அதாவது நம்ம வெங்காய சட்னிய பொறுத்த அளவு அம்மியில அரச்சி எதாவது ரொம்ப மைய அரைக் வைக்காம ஒண்ணும் பண்ணாம கொஞ்ச அது மாதிரி அரைச்சு அம்மில அரைச்சு சாப்டம்னா அதோட சுவைங்கிறதே தனி சுவைதா கண்டிப்பா ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நெறைய அம்மிக்கல்லு அப்பறோ அந்த கொடக்கல்லு அப்டின்னு சொ எதல்லா இ வீட்டுக்கு அனைத்து வீட்டுலயும் கட்டாயம் வந்து அதாவது அந்த வீட்டுக்கூடயே அ ஆமா
முற்றத்துல இருக்கு பாத்தீங்கன்னா முற்றத்துல எல்லாருமே வந்து இந்த தரையோட தரையா வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க தோழி
ஆமா அதாவது அத சொல்லுவாங்க அந்த வீட்டுக் து அந்த மா அந்த லட்சுமி கலாட்சம் அந்த மகாலட்சுமி வந்துட்டு போறது அப்டிங்கிறது வந்து இந்த அம்மிகல்லுக்கும் இந்த குடக்கல்லும் இருக்குற வீட்டுக்கு கண்டிப்பா வரு அப்புடின் ன்ற மாரியேதா சொல்லுவாங்க ஆனா ஆ ஆமா அதெல்லா வந்து தயே இப்போ இப்ப உள்ள நடைமுறைக்கு போல காலகட்டத்துல பாத்தீங்க அப்டின்னாக்க அந்த அம்மிக்கல்லும் எ சுத்தமாக அது ஒதுக்கப்பட்டுதா இருக்கு அப்டின்னு சொ சொல்லலாம் அது மாதிரி அந்த குடைக்கல் அப்டினா என்ன இந்த அ அம் அரிசி உற வச்சு அரப்பாங்க இல்லையா
ஆமா இட்லி தயார் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடியது அ அறவை இயந்திரோ தோழி
ஆமா அதுவும் வந்து இப்ப வந்து அ ஒதுக்கப்பட்டுதா இருக்கு க்கு அப்புடின்னு நம்ம வந்து எ அ ஆ ஒரு உண்மையான செயல் செயல்பாடா இருக்கு ஏன்னா அப்ப உள்ள அதுக்கு என்ன காரணம் அப்டின்னு பாத் தீங்க அப்டின்னாக்கா அப்ப வந்து நம்ம பயன்படுத்துற விதம் அப்டிங்கிறது வந்து அ எப்ப என் எதாவது பாத்தியா அது அதிகப்பச்சம் நீங்க அதாவது இப்ப உள்ள சூழ்நிலைக்கி தினந்தோருமே வந்து எல்லார் வீட்லயும் இட்லி தோசை இட்லி தோச அப்டின்ற ஒரு உணவாகும் உணவா மாறி இருக்கு ஆனா அப்ப அப் அப்ப பாத்தீங்க அப்டின்னா வாரத்துக்கு ஒரு முறையா இருக்கட்டும் அல்லது விசேஷ நாட்களுக்கு மட்டுமே வந்து இட்லியா இருக்கட்டு தோசையா இருக்கட்டும் அததா பயன்படுத்திக்கிட்ருந்தாங்க அத இல்லாம பாத்தீங்க அப்டின்னாக்கா ஆ இப்போ ஒருவோ இப்ப சொன்னே இன்னைக்கு அரைக்கிறாங்க மாவு அப்டின்னா ஆ அதிகபட்சம் ஒரு இரண்டு நாட்களுக்கு மட்டுமே அத வந்து பயன்படுத்துனாங்க ஆ இப்ப உள்ள சூழ்நில சூழ்நிலைக்கி காலகட்டத்துக்கு அப்டின்னு பாத்தீங்கன்னாக்கா அது மாரி பயன்படுத்துறாங்களா அப்டின்னா நிச்சயமா இல்ல அப்டின்னுதா நம்ம சொல்லணு ஏன்னா ஆ இப்போ உள்ள சூழ்நிலைக்கி பாத்தீங்கன்னா அ தினந்தோறுமே வந்துட்டு நம்ம வந்து ஆ காலையிலும் இட்லி இருக்கட்டும் அல்லது மாலை பொழுதும் அல்லது இட்லி தோச இது போது எதான உணவுகளத்தா நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து அது நமக்கு செய்முறை வந்து ந்து அ ரொம்ப சுலபமா இருக்குறதுனால அப்டின்றதுனால கூட நம்ம வந்து அந்த ஒரு செய்முறைக்கு நம்ம பொயிட்டமோ அப்புடின்ற மாரி எல்லாம் இப்போ ஆ யோசிக்க தோணுது ஏன்னா அ அப்ப வந்து அம்மிக்கல்லு ஆட்டுக்கல்லு அப்டின்ற இந்த ஆ கோ இந்த கூடக்கல் அப்டின்றதெல்லா வந்துட்டு ஆ எல்லார் வீட்லையும் இருந்தாலும் அதுல கையால ஆட்டுறதுக்கு அப்டின்ற பொழுது வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாரிதான் பயன்படுத்துனாங்க அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு முறை அப்டிதா பயன்படுத்துனே பயன்படுத்திருக்காங்க அப்டின்னு நா நெனைக்கிறே ஆனா இப்ப வந்து உள்ள சூழ்நிலைக்கி பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே வந்து ம் மிக்சியா இருக்கட்டும் கிரைண்டரா இருக்கட்டும் ஆ ஆ ஆ வாஷிங் மிஷின் பிரிஜ் அந்த மாதிரி வந்து எல்லார் வீட்லயுமே ஆ ஆ கிட்டத்தட்ட நூத்துக்கு அ தொ தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வரைக்குமாவது அனைவரும் வீடலயுமே அனைத்து பொருட்களுமே இருக்கு இருந்தும் ஆ அந்த மாவு அப்படின்றத அரச்சி வச்சுக்கிறது சட்னியா இருக்கட்டும் அத அரச்சி வச்சு ஒரு மூணு நாள் வச்சு பயன்படுத்துறதா இருக்கட்டும் சோ இது மாதிரி செயல்பாடுகள் தா வந்து இப்போ வந்து ஆ அதிகமா இருக்கு அப்படின் நா நினைக்கிறே ஏன்னா அ அப்பல்லா வந்து நம்ம இப்ப நம்ம காலையில வந்து அரைக்கக்கூடிய சட்னி இருக்கு அப்படின்னா நம்ம அது வந்து பயன்படுத்திறோம் அது வந்து இப்ப வந்து அந்த மாதிரி இருக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஏன்னா காலையில ஆமா இப்ப காலையில அரைக்கக்கூடிய சட்னிய வந்து மீந்திருச்சு சு அப்படின்ன அத தூக்கி ப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அத எடுத்த பயன்படுத்துறாங்க ம்ம் வந்து இப்போ மிக்சி கிரைண்டர் அந்த போ போல விஷயங்கள் வந்தாலும் மக்களுக்கு இதுவ சேத்து சோம்பேரி தரமும் ஒரு அழுப்பும் அலட்சியமா ல்லா இல்லையா அது போன்ற விஷயங்கள் இப்ப அதிக அளவுல வந்து யோசிக்க தோணுது இல்லைங்களா
ஆமா தோழி ஆமா தோழி
உம் ஆமா ஏ ஏன்னா இப்போ வந்து நம்ம அப்பப்ப சமச்சு சாப்ட்டதுடைய சுவையா இருக்கட்டும் அல்லது அந்த அம்மிக்கல்ல அரச்சு சாப் ப்டகூடிய சுவையா இருக்கட்டும் ஆ அது அப்படின்ற அது ஒரு தனி சுவையாதா இருந்துச்சு இப்ப உள்ள காலகட்டத்தில் நமாம அரச்சு அப்புறோ மிக்சி ஒரு ஒரு ஒரு அடி அடிச்சோ அவ்வளவுதா முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிரது அதுலயு சோம்பறி தனம் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சட்னிய அ சில பேர்லா என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு காலையில மீந்துருது அப்படின் சொல்லி எடுத்து வந்து அத வந்து பயன்படுத்துறாங்க ஒரு சில பேரு லைட்டா சேத்தே காலையிலயே அரச்சடுறாங்க
ஆமா தோழி ஆமா தோழி அது காரணம் தோழி வந்து எல்லாரும் வேலை பளு அதிகமா இருக்குங்கற ஒரே காரணம் தா தோழி வந்து பாத்த த்தீங்கனா ஏ கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்களா அப்ப காலையிலே என்ன பண்ணிறாங்க ஆனா இரவு உணவு வரை தயார் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க நைட்டு இரவுக்கு வந்து என்ன பண்றாங்க தோசையோ இட்லியோ செஞ்சு குளிசாதன பெட்டில உள்ள தொவையல எடுத்து வச்சு சாப்ட்டுட்டு படுத்துறாங்க திரும்ப மறுநாள் வந்து இதே மாதிரிதா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போயிட்டே இருக்குறதுனால தோழி அவுங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமான ஒரு முறையா இருக்கனால அத பயன்படுத்த ஆரம்பிச்சட்டாங்க எங்க சொல்ல போனா தோழி நானுமே சில சில நாட்கள் பாத்தீங்கன்னா இத தா பின்பற்றிட்டு இருக்குற வந்து அலுவலகத்துக்கு போயிட்டு வந்து சோர்வு அடைஞ்சடுறோமா அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா அதுல போய் ஈடுபட்றதுக்கு ஒரு ஒரு உணர்வே வரமாட்டேங்குது தோழி எடுத்தோ வெச்சோ சாப்ட்டோன்ட்டு போயிறோ
இல்ல இல்ல இத வந்து நம்ம அடுத்த அழைப்புல நம்ம இத பத்தி நம்ம பேசலாம் தோழி நன்றி தோழி
இப்ப தோழி ரொம்ப நன்றி தோழி